கேக்குதுங்களா எப்டி இருக்கீங்க
அ கேக்குது உங்களுக்கு கிளியரா கேக்குதுல்ல
அ கேக்குது கேக்குதுங்க நல்லா இருக்கீங்களா
ப்ராப்ளமா இருக்கு நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
எல்லோரு நல்லாருக்காங்க ஒங்க வீட்ல எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க எங்க பசங்களுக்கு அ சாப்ட்டாச்சிங்க நீங்க
அ சாப்ட்டே சிஸ்டர்
ஓகே பசங்கள்ல ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா
அ இன்னைக்கி சண்டே இல்லா ஆமா அதனால வீட்டிலா தா இருக்காங்க சாப்ட்டு தூங்கிட்டாங்க பசங்கள்லா
ஓகே ஓகே
பசங்க ஒங்க பசங்க என்ன பண்றாங்க
அவங்க இப்ப தா விளாடிட்டுருக்காங்க வெளியில போய்
ஓ செரி செரி என்ன படிக்கிறாங்க பசங்க
ப பொண்ணு லெவன்த்து பையன் நைன்த்து
ஓ ஓகே சிஸ்டர் ஏ போண்ணு இப்பத்தா யு கே ஜி இததான் யுகேஜி ஜாயின் பண்ணி விட்டு இருக்கேன் சின்னவ இப்ப தா ஒன்னேஹால் வயசு தா ஆகுது
அப்டிங்களா சேரி செரிங்க
டென்த்தில் எவ்வளோ மார்க் எடுத்தாங்க உங்க பசங்க
அ ஃபோர் ஃபிஃப்டி டூ
ஓ சூப்பர் சிஸ்டர் நல்ல மார்க்தா
ஆமாங்க அவ இப்ப ஃபஸ்ட் குரூப்லதா ஜாயின் பண்ணிருக்கா
ம் பயோமேக்ஸ் எட்த்ருக்காங்க
பயோமேக்ஸ் இல்ல மேக்ஸ் சி எஸ்
மேக்ஸ் சி எஸ் தா அங்க ஃபஸ்ட் குரூப்பா
ஆமாங்க பயோமேக்ஸ் தா எடுக்க சொன்னே ஆமாங்க ஆமாங்க பயோமேக்ஸ் தா எடுக்க சொன்ன சரி நெறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லா இருக்கு அப்டின்னு அவளுக்
ஆ இல் இல்ல இல்ல அவுங்க கரெக்ட்டா தா எடுத்திருக்காங்க அவுங்க அப்டி எடுத்ததுனால அவுங்களுக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் லேப்பாவது இருக்கு ப்ராக்டிக்கலா லேப் சொல்லி் குடுப்பாங்க கம்ப்யூட்டர் பத்தி நெறையா விஷயங்கள் கத்துக்லா
ஆமா ஆனா இப்போ அ நெறைய இந்த கம்ப்யூட்டர்லயே போய்ட்டு இருக்றதுனால அ செரி நம்ம இந்த ஏ ஐ அதெல்லா ஜாஸ்தி வந்துருச்சு இல்லிங்ளா
ஆம்மா
அதனால அவளுக் கொஞ்சோ அந்த லைன்ல போணு ஐ டி ஐ ஃபீல்ல போகணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு செரி நமக்கு மெடிக்கல் லைன்ல ஏதாவது போட்டுட்ருலா
ஆமா இல்ல அது நம்ம நீங்க சொல்ற ரெண்டுமே ஓக்கே தா இப்ப மெடிக்கல் லைன்னாலு என்ன படிச்சாலுமே வேல இருக்கு கண்டிப்பா வேலை இல்லாம இருக்க சான்ஸே இல்ல பிரைவேட்லாது பேர்லா மெடிக்கல் லைன்ல இப்ப நெறைய ஃபீல்டு இருக்கு நமக்கு தெரியாமதா சிஸ்டர் நம்மல்லா படிக்காம விட்டுட்டோ இப்போ வந்து எல்லாமே இப்பதா வெளில தெரியிது
ஆமா ஆமாங்க அதுதா அவளுக்கு நா சொல்லிட்ருக்கே மெடிக்கல்ல போனேன்னா ஒனக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இப்ப நெறைய உள்ளயே நெறைய அந்த டாக்டர் நர்ஸ தவிர நெறையவே இருக்கு அது அது வந்து நம்ம பசங்களுக்கு தெரியறது இல்ல இப்ப எல்லாமே இந்த ஐ டி லேயே போய் பழகுனதுனால அவுங்ளு க்கு வந்து ஐ டி ஐ டி னு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாவே
இது ஆ இன்னொன்னு சிஸ்டம்ல உக்காார்றதா வேல வேற வேல இல்ல அப்றோ வீட்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் குடுத்துர்றாங்க மேக்சிம் ஐ டி னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கெடக்குது இதெல்லா பாத்துட்தா இப்ப ஐ டி ஃபீல்டுக்கு நெறையா போறாங்க பசங்க
அதுக்குதா எங்க ரிலேஷனே இப்ப அப்டிதா சொல்றாங்க நா சரி ஒன்னா ஆ ஹாஸ்பிட்டல் லைன் அப்புடி இல்லைனாலு ஒரு ஆட்ஸ் குரூப்ல போட்டனா சி ஏ அந்த மாரி பண்ணலான்னா இவங்க அக்கா அவங்கல்லா இல்ல அது வந்து வேஸ்ட்டு நீங்க இந்த மாரி போட்டிங்ன்னா நாளைக்கு அவ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்லா எங்க இருந்தாலு வீட்ல இருந்தே வேல பாத்துக்லா நீயே அ ப்புடி யோசிக்ற அப்டின் நம்மளேயே மைண் டைவட் பண்றாங்க
அது கரெக்ட்டு தான சிஸ்டர் இப்ப சி ஏ வந்து பண்ணலா ஆனா வந்துட்டு சி ஏ ல வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில்னாலு மறுபடியு ஃபஸ்ட் லந்து படிச்சு எல்லாமே எழுதணு அது ரொம்ப கஷ்டோ
ஆமா மொத்தமா எழுதணு
ஆ மொத்தமா எழுதணு ஒண்ணுல போச்சுனாலு இப்ப நம்ம மத்த காலேஜ்ஜூல மத்த ஆ சப்ஜெக்ட்ஸ்ல்லா படிக்கிறோல்ல மத்த கோர்ஸ்க்ல்லா வந்துட்டு நம்ம ஒண்ணு போச்சு அப்டின்னா அரியர் நெக்ஸ்ட் எழுதிக்லா இதுல அப்டி கெடையாது சி ஏல வந்துட்டு ஒன்னு போனாலு மறுப்டி எல்லா பேப்பரு படிச்சு எல்லா பேப்பரு மறுப்டி எக்ஸாம் எழுதுணு அதுதான் ரொம்ப சிரமம்
ஆமா ஆனா அதுலியே வந்து நமக்கு இந்த நறைய இந்த ஃப்பினான்சியல் இது அப்றோ ஆ த நறைய ஐ இதுல எப்டி சொல்றது இந்த அ டேட்டா அனாலிசஸ் அந்த மாரி நறைய இருக்கு இந்த ஆர்ட்ஸ் லைன்லயே இருக்கு அ ஆனா பசங்க வந்து இப் அ அதெல்லா படிக்லா அப்டியே இல்லன்னாலு டீச்சிங் லைனுக்கு கூட பொய்க்லா அந்த மாரியு இருக்கு ஆனா இவுங்களுக்கு என்ன இவ்ளோ மார்க் எடுத்துட்டு நீ என்ன ஆர்ட்ஸ் குரூப்ல போட்றேங்குற அப்டின் நம்மளுடைய ஆளுங்க வந்து எப்பவுமே அந்த ஒரு ஆர்ட்ஸ் குரூப்புங்றது வந்து நல்ல கம்மி மார்க் எடுக்குற பசங்க தா படிக்கணு
அது அந்த மாரி முடிவு பண்ணது பெரிய தப்பு மகா தப்புன்ற என்ன என்னோட வாழ்க்கையில அதனாலதா போச்சுன்றறே நாலா‌ வந்துட்டு அ நல்லா படிப்பே டென்த்ல வந்து போர் எயிட்டி போர் மார்க்னா என்னைய வந்துட்டு வேற குரூப்பே எடுக்க விடல எனக்கு ஆச வந்து ஆட் போனுகம்யூட்ர பத்தி கத்துக்கணு இன்னமு கம்யூட்ர பத்தி நா கத்துக்லா லேப்டாப் யூஸ் பண்ண தெரியு பட் கம்ப்யூட்ரு லெவல் தெரியுமானா நமக்கு தெரியாது இன்னு அது தெரியல அதுதா என்ன பண்ணிட்டாங்க பயோமேக்ஸ் தா எடுக்கணுனு டீச்சர்ஸ் உறுதியா சொல்லிட்டாங்க நம்ள நமக்கு முன்னாடி அவகவுங்களே போட்டற்றாங்க நீ பாயோமேக்ஸ்தா போ அப்டினு இவ்ளோ மார்க் எடுத்துட்டு ஸ்கூல்ஃபஸ்ட்டு எடுத்துட்டு என்ன போ அப்டின்றாங்க
அ இவுங்க ஸ்கூல்லயு நம்ளே கேக் க்ல அவூங்க பாட்டுக்கு பயோ மேக்ஸ் மேக்ஸியுஸ் போட்டு விட்டாங்க ஆனா இவளக் கொஞ்சோ ஆர்ட்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நானு சரி நம்மளு நானு இப்ப டீச்சிங் லைன்ல தா இருக்கே அதனால சரி நம்மளு சரி அவளுடைய ஸ்டதுக்கே விடலா நம்மளே டீச்சரா இருந்துட்டு நம்ம ஆர்ட்ஸ் குரூப் ஏ இதா பேச் அவங்க அதுல போகட்டு அப்டின்னா இங்க சுத்தி இருக்குற சொந்தக்காரங்க எல்லா சேந்து முடியாது நீ அவள ஆர்ட்ஸூல போட்டனா அவ அப்டி ஆய்ருவா இப்டி ஆயிருவா அவ ஒரு பொம்பள புள்ள அவ போயி ஒரு இதுல உட்கரவால பேங்க் எக்ஸாம் எழுதுணு அத எழுதுணுனு ரொம்ப ரொம்ப அவளியு கன்ஃயூஸ் பண்ணி கடைசில நா ஒரு மைண்ட் செட்ல இருந்தே என்னையு போட்டு கன்ஃயூஸ் பண்ணிட்டாங்க
ங்க இல்ல உண்மையாவே நம்மள வந்துட்டு மத் மத்தவங்க தா நம்ம ஒரு முடிவெடுத்த அதுல கரெக்டாக இருக்க முடில ஏன்ன இப்டி தா டீச்சர்ஸ் சொல்லி பயோமேக்ஸ் சேத்தாங்க எங்க வீட்ல என்ன சொன்னாங்க எங்க நாபடிக்கையில வந்து நர்சிங்குன் தனி குரூப் இருக்கு டுவெல்தல நர்சிங்குனே இருக்கு அப்ப எங்க வீட்ல சொன்னாங்கா நீ நர்சிங் குரூப் எடு படிச்சீன்னா நெக்ஸ்ட் வந்து நீ பி எஸ் சி நர்சிங்கோ நர்சிங் மூலிமா படிச்சு ஒரு நர்ஸ் ஆகலா அப்டின்னு சொன்னாங்க எனக்கு திமுரு நா இவ்ளோ மார்க் எடுத்துட்டு நர்சிங் குரூப்பாலா எடுக் அப்ப வந்து நர்சிங் குரூப்னா வந்து கம்மியான மார்க் புள்ளைங்கதா எடுப்பாங்க அப்டி இருந்துச்சு நா வந்து இவ்ளோ மார்க் எடுத்துட்டு நா எதுக்கு நர்சிங் எடுக்ணு பயோ மேக்ஸ் எடுப்பேனு எடுத்தே எடுத்து என்ன பிரோஜனம் இப்ப பி எஸ் சி மேத்தமேட்டிக்ஸ் முட்சிட்டு ஒரு வேல இல்லாம வீட்ல ஒக்காந்துட்ருக்கே நா ஒரு வேல நர்சிங் அவுங்க வீட்ல சொன்ன மாரி நர்சிங் நர்சிங் முடிச்சிருந்தனா இனி நேரோ எதோ ஒரு ஹாஸ்பிட்ல்ல பிரைவேட்லயாவது நர்ஸா பொயிருக்லா அப்டி இல்லையா அ நா நா ஆசப்பட்ட மாரி ஆர்ட்ஸ் முடிச்சிருந்தனா அக்கவுண்ட்ஸ்க்கு பாத்திருக்கலா எதோ ஒரு இப்பல்லா எல்லா கடையிலுமே அக்கவுண்ட்ஸ்க்கு ஆள் கம்யூட்டர்ல ஒக்கார வக்கிறாங்க தெரியமா உங்களுக்கு ஆ உள்ள கடைக்குள்ளயே அதுதா டா அதுனாலதா உள்ள கடைக்குள்ளேதா வேல இருக்கு வெளில போய் நம்ம இந்த பில் போடுறது அந்த வேலல்லா எதுமே இருக்காது அக் க்கவுண்ட்ஸ்கே தனியா பாக்குறது எவ்ளோ பொருள் வருது எவ்ளோ ஏற்றுமதி பண்றோ இத பாக்கறக்கே அவ்ளோ இருக்கு அத படிச்சிருந்தா கூட அதுக்கு போயிருக்கலா படிச்சி வேஸ்ட்டா போயிக் பி எஸ் சி மேக்ஸ்ச முடிச்சுட்டு ஏண்டா டிகிரி முடிச்சோனு நெனச்சி உக்காந்துருக்கே
பரவால் நீங்க மேக்ஸ் முடிச்சிருக்கீங்க இங்க மேக்ஸ்னால அழுகுறாங்க ஏ பொண்ணு மேக்ஸ் குரூப்பே வேண்டாம்மா மேக்ஸ்சுனாலே ரொம்ப பயமா இருக்கு அப்டின்ட்டு
மேக்ஸ் எல்லாங்க ஈஸி ஆனா நானுமே வந்துட்டு மேக்ஸா மத்ததெல்லா மனப்பாடம் பண்ணுவோ காலேஜ் போனா கொஞ்சொ என்ஜாய் பண்ணலா மேக்ஸ்னா வந்துட்டு நம்ம வந்து ஸ்டெப்புக்கு மார்க் போட்டுருவாங்க ஆன்சர் வருதோ இல்லையோ ஃபுல்லா மேக்ஸ் தானே நம பண்ணிரலா ஃபார்முலா வச்சு போட்டர்லா அப்டிதா நானும் போனே காலேஜ்க்குள நொழஞ்சோனதா தெரிஞ்ச்சு தியரி பேப்பரே ரெண்டு பேப்பருக்கு மேல வருது அதுவும் மனப்பாடந்த பண்ணியாகணு ஐயயோ நால்லா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டே என்னடாது அப்டின்னு புரியாம மனப்பாடம் பண்றதுனா ரொம்ப கஷ்டோங்க
நீங்க அப்டியே ஒரு பி எட் போட்ருந்தன்னா அழகா மேக்ஸ்
முடிச்சிருக்கலா முடிச்சிருக்கலா அதுக்குள்ள கல்யாண பண்ணி குடுத்துட்டாங்க கல்யாண பண்ணி வந்தாச்சு இங்க வந்தா இங்க வந்து இப்ப என்னோட கணவர் வந்து எம் எஸ் சி நா என்ன நெனச்சேன்னா பி எஸ் சி எம் எஸ் சி அ பி ஹச் டி பண்ணலான்னு எனக்கு ஒரு ஆச சோ நம்ம வந்துட்டு கரஸ்சுல போட்டு பண்ணிரலா அப்றோ பி ஹச் டி பண்ணதா சிக்ஸ் இயர்ஸ் டைம் இருக்குல்ல நம்ம ஊட ஊட போய் போய் ப த்ரி இயர்ஸ்க்குள்ள முடிச்சா போதுல்ல நம்ம பண்ணிக்கலா அப்டின்ற பிளான்லதா நா நா வந்த நேரோ இவுங்க வீட்ல வந்துட்டு இவுங்க தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகல அப்போ என்னன்னா அந்த பொண்ணு டுவெல்த்தோட படிக்க வெக்காம வீட்ல ஒக்கார வச்சிருக்காங்க நா ஆல்ரெடி டிகிரி படிச்சிருக்கே நா எப்டி சொல்ல முடியு என்ன படிக்க வைங்கன்னு அந்த பொண்ணு படிக்காம இருக்குல அந்த பொண்ணு நெனக்குல்ல நம்மள படிக்க க வைக்கல வீட்ல அவுங்கள படிக்க வக்கிறாங்க சோ அந்த பொண்ணு கல்யாண பண்ணி போகட்டுன் நா படிக்கல அதுக்குள்ள இப்ப இந்த ஆறு வருஷொ ஆயிடுச்சு க மேரேஜ் ஆயி ரெண்டு கொழந்தைங்கலாயிடுச்சு இப்ப டச் வுட்டு போச்சு படிக்கிறதுக்கு எல்லா மறந்தும் போச்சு படிக்கிறது வேஸ்ட் மறுபடியு படிக்கிறக் கொழந்தைங்கள வச் சுட்லா நம்ம படிக்க முடியாது சரி ஓகே என்ன வேல கெடைக்குதோ பாப்போ இல்ல எக்ஸாம்ஸ் அட்டென் பண்ணுவோ அவ்ளோதா அப்டின்ட்டு இருக்கே
ம் கண்டிப்பா நீங்க ஒரு பி எட் பண்ணுங்க எதாவ்து ஒரு ஏனா இனிமே எல்லா டீச்சிங் கெல்லா நெறையா ஆப்பரச்சுட்டிஸ்ஸெலா இருக்கு எதோ ஓன்னு பண்ணீங்கன்னா நீங்க காலேஜ் லெவல்ல கூட எதா ப்ரொஃபஸரா எதா போய்க்கலா நீங்க
து பி எஸ் சி முடிச்சிருக்கிறதுனால இட்ஸ் ஓகே பரவாலன்னு சொல்லிட்டு அ ப்ரீ கே ஜி யூ கே ஜி க்ல்லா கூப்டதா செய்யறாங்க ஸ்டூடென்ஸ்குல்லா டீச்சரா ஆனா நாந்தா இவ சின்னவளா இருக்கா இன்னொன்னு நமக்கு சேல்ரி எல்லா கட்டுப்படி ஆகாது
ஆமா இல்ல சேல்ரிக்காக இல்ல நம்ம இப்போ இப்போ போனோன்னா என்னன்னா ஃபயூச்சர்ல வந்து பசங்களுக்கு நம்ம வந்து அப்டி ஸ்கூல் கூட்டிட்டு போயிக்கலா அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயா இருக்கு
எல்லாரு அததா சொன்னாங்க பட் இப்பதா சின்னவளுக்கு பீட் பண்ணிட்டு இருக்கே சோ முடிச்சுட்டு போலா அ அதும் இல்லாம நம்ம அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்றோ அங்கே கொழந்தங்களயு சேர்க்குறோ அப்டினா அவங்களுக்கு கொஞ்சொ ஃபீஸ் கம்மியாருக்கு எதாவது ஒரு இது இருக்கு அதா நெ இஸ் இல்லனா அப்டிதா பண்ணுன்ற ஒரு யோஸ்னைலதா இருக்கே என்ன ப்ரச்சனைனா காலைலே எந்துரிக்கனுமா கொழந்தைகளயு கிளம்பனு நாம்மலு கிளம்பனு மறுவ்டி சாந்தர வந்து நம்ம தான வேல பாக்கனு
நாமதா பாக்கணு ஆனா என்ன நம்ம போடு பொண்ணுங்ள பொறுத்த வரக்கு டீச்சிங் லைன் வந்து பெஸ்ட்டு என்ன கேட்டன்னா அதுதா பெஸ் ஏன்னா நமக் வந்து நாளைக் பசங்ளு நாம கூடயே வந்துருவாங்க அவங்ளுக்குமே ஃபீரியா இருக் ஃபீரீ கூல் ஃபீஸ் ஃப்ரீ ஆயிரு
கண்டி
ஸ்ல நம்மளு அவுங் கூட டைம் ஸ்பெண்ட் பண்லா அ ஏ பொண்ணுக்கு இப்ப அததா சொல்லிருக்கே நீ இப்ப‌ எடு நா முடிய்லேனா உனக் அப்புடியே ஐட்டி இல்ல உனக்கு பிஎட் தா படிக்க வெப் நீ டீச்சிங்ல தா போகுணுன்ன அம்மா நீ ஒரு டீச்சர் பத்தாதாம்மா என்னயு சேத்து டீப் டீச்சிங்ல போங்குற அப்டின்னா ஏதோ ஒன்னு அப்டி பண்ணிக்லா பதா இப்ப தா அந்த லைன்ல எனக்கு இந்த டீச்சிங் லைன்ல இன்டரஸ்ட்டே இல்லாம தா நானு பிஎஸ்சி கம்யூட்டர் சயின்ஸ் தா படிச்ச ஆனா லைஃப் வந்து நம்ள அதுக்குள்யே கொண்டு போயி அது வந்து நம்ள அங்யே கொண்டு வந்து விட்ருச்சி
அது கரெக்ட்டு தா
எப்டித்தா அவளுடைய லைஃப்ப அவ எப்டி கொண்டு போற என்ன ஏதுன்ட்டு அவுங்கதா அவங்களுடைய லைஃப்யு இனிமே அவுங்கதா பாக்குணு
ஆமா நீங்க சொல்ற மாரி இப்ப நம்ம அந் ஸ்கூல்ல படிக்கிரோ அப்டின்னா கொழந்தைகளயு கூட்டிட் போக வர டீச்சி்ங் லைன் நல்லத் தா ஏன்னா வந்து இப்ப சேஃபே இல்ல பயமா இருக்கு நம்ம எங்கியிமே கொழந்தைங்ள கூட்டிட் போய்ட்டு கூட்டிட் வர்றோ அது நம்முளுடயே வந்துட் போனாங்னா இன்ன நமக்கு ரொம்ப சந்தோஷ்மா இருக்கு அந்த ஸ்கூல்லதா நம்மளு இருப்போ அது ரொம்ப எதுவா இருக்குல்ல
ஆமாங்க சரி ஓகே ஓகே சிஸ்டர் நா கொஞ்ச கழ்ச்சி கூப்புட்ற உங்களுக்கு
ஆ ஓகேங்க ஓகேங்க பாய்ங்க ம் பாய்ங்க